ஹலோ
ஹலோ
உம் கேக்குதா
பக்காவா கேக்குது என்னா பண்ணிட்டு இருக்கீங்க
இந்த சும்மா தான்
சும்மாதான சார் சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சு நீங்க
இல்ல சாப்பணும் சும்மா போன் பார்த்துட்டு அப்படியே
மணி எவ் மதிய ஆயிடுச்சு
அதா ஆகட்டும் ஆகட்டும் பொறுமையா சாப்பு இப்பலாம்
சேரி சேரி சேரி அதா ம் காலைல சாப்பாடு மத் திய சாப்புறது மதிய சாப்பாடு சாந்தர சாப்புர்றது
இல்ல கால்ல சாப்பாடு கால்ல சாப்புட்டே மதிய சாப்பாடு சாப்புடுவே உம் அப்டியே உக்காந்து ட்டுந்தே யோசுசிட்டே ஃபோன் பாத்துட் டே கொஞ்சம் அப்டியே போயிடுச்சு இல டைமு இதுக்கப்றந்தா சாப்புன்ணு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ காலைல சாப்ட்டாச்சு
மதியானொ
மத்தியானொ அது லெட் லேட் ஆகு மூணு மணி மூன்
ஆ இப்ப என்ன மட்டு சொல்றீங்களே நீங்களே காலெல சாப்பாடு லேட்டாதா சாப்புறீங்க
என்னா வண்றது நம்ம சுச்சுவேஷன் அப்பிடி
என்னதா போங்க எனக்கூட தா ஆயிரெட்டு சுச்சுவேஷனுரு க்கு நாலா அழுதுட்டா இரு கெ அதுக்குன்னு
அது அப்புடிதா ஒரு ஒரு தவ்ங்களுக்கு ஒரு ஒரு சுச்சிவேஷன்
என்னாதா சாப்ட்டீங்க அப்டி உங்க‌ சுச்சுவேஷ
அவ்வளதா இட்லிதா எப்பயும் போல
கேக் என்ன செஞ்சீங்க இட்லி மட் டுதானா இட்லி சட்னி
இட்லியு ஃபுல்ஃபாயில்
அப்டி அப்டின்னா
ஃபுல் பாயில் தெரியா தா முட்ட
ஆ முட்ட
ஆ ஆஃப் பாயில் தெரிம்மா
ஆ தெரியு
ஆ அது ஃபுல்பாயில்
எப்புடி ஃபுல் பாயில்னா என புரிலயே
ஆஃபாயில்னா அப்புடியே சாப்புர்றது ஃபுல்பாயல்னா திருப்பி போட் டு வே வச்சு சாப்புர்றது‌ அவ்ளதா
போதுமா அது மட்டு
அதுவு இட்லியு
அப்டியா ஒரு இட்லிக்கு ஒரு ஃபுல் பாய்லா
மூண் இட்லி
மூணு இட்லிக்கு மூணு மு டயா
மூணு இட்லிக்கு ஒரு ஃபுல் ஃபாயில்
எப்டிங்க பத்து அது
அவ்வளதா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவ்ளதா
பு நால்லா எப்பிடி சாப்டுவே தெரிமா சத்தியமா இந்த ஒரு காமில சொல்லுவாங்கள்ள ந இட்லி ஊத்தி நல்லா கொழம்பி ஊத்தி அடிச்சு அடிடான்ற மாரி அப்டி சாப்டுவோ அப்டி சாப்டதா ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு தெரியிமா நீங்க உங்ள மார்லா சத்யமா என்னால சாப்ட முடியாது
நைட்டு நல்லா சாப்டுவே நைட்டு் ஒம்போது மணி க்கி ஒருவாட்டி சாப்புடுவே
அதே மாரி கா ம்
ம் அப்றம் பன்னெண்டு மணிக்கு அப்பறொ ரெண்டு மணிக்கு
ஓகே நா நைட்டு் முழிச்சுருந்தா எங்க வீட்ல எதா இருந்தா சாப்டுவே எங்க வீட்ல இருக்காது நாங்க சாப்டும் போதே மொத்தமா காலி பண்ணி கழிவி வச்சுட்டுதா தூங்குவாங்க
சேரி
அதுனால நைட்டு என்ன சாப்புரணு பசிக்கு லேட் டா தூங்குறனா லேட் நைட் பசிக்கு அப்டியே பசியோடவே
அது கரெக்ட்டு தா இன்னா பண் றது
அதுதா என்னான் தெர்ல ஒரே பர்கர் சாப்புன்னூனு இருக்கு
ம் ஏ பர்கர் சாப்ட்டதில்லயா?
சாப்ட்டுருக்கே எனக்கு ரொம்ப புடிக்கு
ம் நாங்கல்லா எப்பயோ சாப்ட்டோ பர்கர் காலேஜ் படிக்கிறப்ப அப்புறோ சாப்புல்ல
ஏ
எனக்கு சாப்புணுன்ட்டு ஆசதா சாப்புறதுக்கு டைம் கெடைக்காது
டிஃப்ரெண்டா சொல்றீங்க சாப் புறதுக்கு டைம் கெடைக்கு நாலா சாப்புறத்துக்னா எத வேணா ஒதுக்கிட்டு வருவெ தெரியுமா
அதோ நம்ம தனியா போயி சாப்டவே பிடிக்காது
உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்கன் சொன்னீங்கல அவுங் கூட போங்க ஏ தனியா போறீங்க
அவுங்கல்லா வரமாட்டாங்க அவுங்கல்லா எப்பயாச்சுதா
அப்படியா நாலா என் ஃப்ரெண்டு இப்ப ரீசெண்ட்டா இது மாரி கோயில் போலா. தல நீ சொல்லு தல. பண்ணா போலாந்தல பிரச்சன இல்ல ஏ அது மூ ஒரு. நாள் ஆயிரு மூணு மணி நேரோ ட்ரேவல்லு ம்ச் அதுல்லா பரவால்ல தல நீ பேசு தலபோலானா போலாந்தல நா வந்துருவ தல செரி ஓகே எது. பாத்துட்டு சொல்றனு அ பக்காத்தல ஆப்டின்னு ம்ச். அந்த மாரி எனக்கு அந்த டிராவல் பண்ண புடிக்கு பேச புடிக்கு மெமரிஸ் ரொம்ப புடிக்கு சாப்புட ரொம்ப புடிக்கு ம்ச் சோ அதெல்லாமே இப்ப கூட ஒரு ரீல் பாத்த வாழ்க்கை வாழ்வதற்கு. ன்னு சொல்லிட்டு ஒரு கன்டென்ட்ல இருந்துச்சி . ம்ச் ஆச்சுலி எனக்கு. இப்ப வந்து உங்க ஞாபகோதா வந்துச்சு அந்த ரீல் பாக்கும்போது தெரியுமா. என்னன்னா ம்ச் என்ன ரீல்னா அது வந்து நீ என்ன பண்ணுவீங்க வ ரெண்டாயிரத்தி நூறுல நீங்க. எங்களோட இருப்பீங்களா இருக்க மாட். டீங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டிருப்பீங்க அந்த வீட்டுல நீங்க இருக்க மாட்டீங்க உங்க சங்கதி இருக்கு. நீயூஸ். சொர்கமோ நரகமோ அது எதையோ ஒண்ண நம்பி. இருப்பீங்க அப்புறோ என்ன பண்ணுவாங்க நீங்க கட்ன வீட்ல வேற ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்பெல்லா அவங்களோட போட்டோ கூட அந்த வீட்ல படமா வைக்க மாட்டாற்றாங்க உங்க போட். டோ எதனோ ஒரு மூலைல கெடக்கு. நீங்க இதெல்லா பாத்துட்டு இருப்பீங்களா உன்னொரு பத்து வருஷோ கழிச்சு உங்களோட பசங்களோட. பசங்க இருப்பாங்க ஒன்னொரு பத்து வருஷோ. கழிச்சு நீங்க உங்களோட வாழ்க்கையே ஒரு வ. வரலாரா யோசிச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு. பத்து வருஷோ கழிச்சு உங்க உங்க பேர கூட அவங்களுக்கு ஞாபகோ இருக். காது இன்னொரு பத்து வருஷம். கழிச்சி நீங்களாம் மறந்து போய் அவங்களுக்கு. ஓ அப்படி ஒரு. த்துரு இருந்தாரா அப்படின்னு யோசிக்கிற நெலமையிலதா இருப்பீங்க அப்போ வாழ். க்கை வாழ்வதருக்கேதா. அவ்வளோதா இருக்கிற நொடிய மட்டு அனுபவிச்சு. கோங்க இதெல்லா ஒரு கஷ்டோன்ட்டு கஷ்டத்த மட்டு யோசிகாதிங்க. அது மாரி நா ஃபீல் பண்ணிருக்க ஒரு விஷயமோ தெரியுமா. வாழ்க்க ரொம்ப சீக்கிரமா போயுடு நம்மளுக்கு மட்டு. எனக்கு இருவது வயசு எப்படி ஆச்சுன்னே தெரியல இருவது. எப்படி ஆச்சுன்னு தெரியல இருபத்தி ரெண்டு வயசு. எப்டி ஆச்சுனே தெர்ல இருபத். வயசு எப்படியாச்சுனே தெர்ல. ம்ச் அந்த மாரி வாழ்க்க போயிட்டே இருக்கு. இரு நாளைக்கு இருபத்தி நாலு வயசு ஆனாலு எப்படி ஆச்சுன்னு தெரியாது இருபத்தஞ்சு வயசு ஆனாலு எப்படி ஆச்சுன்னு தெரியாது ம்ச் சோ இருவது. இருவது வயசு ஆகும்போது பிரச்சனை இருக்கு இருத்வதி ஒன்னு வ. வயசு ஆகும்போது பிரச்சனை இருக்கு இருபத்தி ரெண்டு வயசு பிரச்சன இருக்கு. ஆனா வாழ்க்கப்.
பிரச்சன இருக்குதா. அதா வாழ்க்க.
சந்தோஷமு இருக்கு. அதா வாழ்க்க.
ஆறு மாசோ சந்தோஷமா இருப்போ ஆறு மாசோ கஷ்டப்படுவோ.
நீங்க ஆறு மாசோ கஷ்டப்படுவோன்னு பாயிண்ட் அவுட் பண்றீங்க என்ன பொறுத்த வரைக்கு வாழ்க்க ஃபுல்லா கஷ்டமு இருக்கு சந்தோஷமு இருக்கு. இன்னிக்கு நாள் சொல்லட்டுமா காலை உக்காந்து நா அழுத ஒரு விஷயத்துக்காக காலை உக்காந்து என்னால்ல முடியல நா அழுதுட்ட. ஓகே அது விஷயத்த மாத்தி ஆ. ஹேண்டில் பண்ட்டு இப்போ எனக்கு ஓகே வெளிய போனும் அந்த மறந்துட்டேன் அவ்வளோதா ஆன மற க்கறேன் ஏதோ பண்றேன் பட் நான் சிரிக்க ஒரு ரீல் பாத்துட்டு சிரிச்சேன்
சரி
அ இதுக்கும் நான் காலைல அழுத விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனை அது லைஃப் எப்படி சொல்றது அடுத்த டர்னிங் பாயிண்ட் மாத்தும்ல அந்த மாரி ஒரு பிரச்சனை அந்த விஷயத்துக்காக தான் நான் கால உக்காந்து அழுதேன் ஆனா பட் இப்போ நான் ஓகே பர்கர் சாப்பிடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நா லைஃப் வந்து என்ன பண்ணாலும் மாறாது இதெல்லாம் நடக்க போதுன்னு நம்மளுக்கு தெரிஞ் அதுக்கப்றம் நான் எனக்கு அது வேணான்னு நான் அழு அழுது போது கூட அது மாற போறதுல்ல ஏன்னா மாத்தணும்னு நெனைசன்னா ஒரு ஸ்டெப் நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சு நான் எடு இப்டி இருக்கணும் கஷ்டப்பட நான் தயாராயில்லை
ஓகே
சில ஐயா ஒண்ணு சொல்லுவங்க எம்ன்னு ஒரு வேர்டு எம்மு மட்டும் நம்ம எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சொல்லுவாங்க என்ன இருக்கும்னா மணி மைண்ட் மூடு அப்புறம் இன்னொரு ரெண்டு விஷயம் பாத்தேனே மறந்துட்டன் இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை நம ஏத்த மாரி ஸ்மூத்தா போகும் அதான்
நல்லா இருக்கு இல்ல நான் இப்பதான் கேள்வி பர்ரன் எம்ள எவ்ளோ அர்தமா இருக்குன்ட் சீரியஸ் அது கண்ட்ரோல் பண்ணி தா ஆகனு கண்ட்ரோல் பண்ணலனா அது வேற மாரியாயிடும்
ம் ஆமா இப்ப நீங்களே சொல்லலாம் மணி மணி நமக் கண்ட்ரோல் பண்ணிதான் யூஸ் பண்ணணும் இருக்குன்டு அள்ளியிரது சொன்னா நாளைக்கு இல்லாத போது கஷ்டப்படுவோம் மைண்ட் மைண்ட் பொறுத்த வரைக்கும் கோ ஆசைப்பட்டோம் என்னா ஓடிலாம் ஆசைப்பட்டோம் வாழ்ந்துடலான்னு போனும்னா இல்ல ஆசை கஷ்டம் இருக்கு யாரும் ஆசையை படக்க கூடாதுன்னு இருந்தாலும் தப்பு தான் எல்லா விஷயத்துக்கும் ஆ தப்பு தப்புனா ஒரு அளவோடு தப்பு பண்ணிக்கலாம் கரெட்னா ஒரு அளோடு எல்லாமே ஒரு அளவு தான் மைண்ட் அப்புறம் மூடு நம்ளோட மூடு ஏத்தமே நம்ம தான் மாத்திக்கணும் எல்லாமே அளவு மீறி போன அமிர்தமு நஞ்சு அதான்
கண்டிப்பா
அன்னால யோசுச்சே என்னோட ம மைண்ட நா கண்ட்ரோல் பண்ணிதா ஆவணு எனக்கு புடிச்சிர்க்குன் இருந்தாலு நா கண்ட்ரோல் பண்ணிதா ஆவணு அந்த எட்த்துலன்னும் போது ஓகேதா அழுதே சரியாயிடு பாத்துக்லா அவ்ளதா
லைஃப்ல எதுமே நமக்கானதில்ல இன்னொருத்தவனோடது இன்னொரு தவயோ இன்னொருதவயோடதுதா நம்ம வாழ்றோ அதே மாரி அவுங்களுக்கு அப்டிதா அது அவனுக்கான லைஃபுல்ல அவளுக்கான லைஃபுல்ல அது வேற வேற தவுங்களோட லைஃப் தா எல்லாரு இங்க வாழ்றோமே தெவிர யாரோட லைஃப்பு அவுங்கவுங்க வாழ்ரதில்ல
லைஃப நா வாழ்ணுன் ஆசப்பட்டே
என்னதா என்னதா நமக்கு புடு ச்ச மாரி நம்ம வாழணுன்ட்டு நம்ம நெனைப்போ ஆனா அந்த புடுச்ச மாரி வாழ்க்கையே இன்னொருத்தெ விட்டு குடுத்த மா இன்னொருத்தெ விட்டு குடுத்தா மட்டுந்தா நம்மளால வாழ முடியும்‌.
நா உண்மைய சொல்லட்டுமா
ம்
இருவத்தி அ இருவது வருஷம் தாண்டிடேன் நானு இருவது வருஷத்துல உ ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் தா எனக்கு புடிச்ச மாரி நா வாழ்ந்திருக்கேன் எனக்கு புடிச்ச மாரி எனக்கான வாழ்க்கை நா நெனைச்ச புடிச்ச மாரி ஒரு நொடி கூட நா கஷ்டப்படாம ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நாள் நா எனக்காக வாழ்ந்தேன்
போ பெறந்தோனே ஒரு நாள் ஃப்ரீயா இருந்திருக்கும் பொறந்த அப்றோ ஏண்டா பொறந்தோட்டு நெறைய பேர் யோசிப்பாங்க ஏன் இந்த கொழுந்த இந்த இந்த கலியுகத்துல பிறந்துச்சின்ட்டு யோசிப்பாங்க ஒரு ஒருத்தவங்க பொற ஒரு கொழந்தை பொறக்கும்போது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அது ஒண்ணுமே பண்ணவே முடியாது நம்மளும் நெறைய நாள் சந்தோஷமா இருந்திருப்போம் அது நமக்கு ஞாபகமா இருக்காது ஏன்னா மறதி ஒரு வியாதி எல்லாத்துக்கும் சோ நம்ம நெறைய நாள் சந்தோஷமா இருப்போம் ஆனா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாள் மட்டும் தா ஞாபகம் இருக்கு நமக்கு மத்த எந்த நாளும் ஞாபகம் இருக்காது அது யாரா இருந்தாலும் செரி அது நல்லாதான் இருக்கும் சில பேத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கும் சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருப்பாங்க அப்டிலாம் இருக்கு ம் சொல்லு
ஆ சொன்னன்ல ஒரு நாள் ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா எனக்கு புடிச்ச மாரி எல்லாமே அப்டி வாழ்ந்த ஒரு நாள் மட்டும் தான் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஆனா அந்த ஒரு நாள் நினைச்சு நா இது குப்புரவப்ப இருபது வருஷமா அழுவன்னு நெனைக்கிறேன்
என்னா பண்றது
ஐயோ ஐயோ அது ஒருக் சொல்றே அது ஒரு கதை இருங்க கால் வருது நா பேசிட்டு வந்துடுறேன்
செரி செரி ஒகே
ஓகே ஓகே